ஆ ஆ கேக்து நா பச்சி முடி முஷ்டியா இல்லயா பூவ
ஏய் அது போய்னே இருக்குதுண்ணா எங்கணா பாதி கூட வரலனா உன்னு
பாதி கூட வர்லையா அவ்ளோ பூவாருக்கு
ஒ சைடுல
ஆ
அதுக்கு நல்லபா
என்ன சாப்பாடு உங்க வீட்ல
வழக்கம் போல காலங்காத்தால கூழு தா குடிக்கணு
கூழா
ம்
ம் தைரியமா அவ கோல்ட் ஆவல டேய்ல்யு கூழ் குடிச்சா
ஒரு தனியா ஒரு சொம்பு குடிப்பே நல்லா சொம்பு குச்சிட்டு எல்லா பதினோரு மணிக்கா பசிச்சிரு சாப்ட்ருவே
ஆமா எதோ இன்டர்வியூ எங்கயோ போபோரானா என்னதா ஆச்சு
போனுண்டா எனகிப்ப அங்க ஒரு சீட்டு போட்னுருந்தாங்டா ஒன்னு கொஞ்சோ இக்குதுடா போடவேயில்லடா நம்ப வாங்கினந்து போட்டு முஸ்டானா பூசல்ல முஸ்தானாக்க போட்டு ஒன்னுல்ல லைட்டா ஒரு பிட்டு பாட்டா போட்னு
அ
விட்டு போட்டனா கரெக் இல்ல கேட்னு போய்ட வேலைக்குதனா
ம் வெளி வீட்டுக்கு ஒருத்தோங்ளா இருப்பீங்ளா
சும்மாவகுது நெச்சுரல்லா பண்றோ அது பாத்ரூம்டா
என்னாடா மாத்தி மாத்தி சொல்ற பாத்ரூமுன்ற ஸ்டோர்ரூமுன்ற
ஆமாடா ஆ அதுப்ப வீடு குடுத்தோனா வீடு இருக்கணு
வீடு தானா அது
அ ஆக மொத்தல்ல அது வீடேலா காணக்கமாட்டோ அட்டாச்சுடு பாத்ரூம் உன்னு என்னா தேவ
ஆ இப்படி நெனச்சா அத வீட்டாவெ மாத்தலா
ஆமா
எனமோ ஒரு டி வி மாட்னாவே நல்ல வீடுதா
உஹம் அவள்தா நெஸ்ட் இயர்ல கரண்ட்ஸ்லீவ்தா அவல்தா கரண்ட் கூட ஈஸி தா அவுங்க அப்டியே வாய் துக்கி போட்டா பொய்ரும் மேலயே
ம் நல்லா பாத்துக்கோ
ம்
அது எவ கட்றது பாத்து மேல ஒரு ரூம் ஒண்ணு கட்டிங்க
மேல
ச ஒன்னும் உங்க மேல அந்த ரூம் எப்டி இருக்குன் ஒன்னு பாக்கல நான்
ம் நல்லாதாண்ட இக்கு ஆனா ஒண்ணு பெயிண்ட் அச்சா கட்டாகு பூசல மொத்தமு முஸ்ட அதல்லா பெயிண்ட் அடிகல பின்னால பூசு வேலலா பண்லடா அது ஆப்போசிட்ல இருக் பாத்தியா வெளிய அதெல்லா பூசு வேல பண் இது பண்டா கரெக்டாருக்கு பக்காவ பெயிண்ட்லா அடிச்சிவுட்டோனா ம் இப்ப வந்து நாங்க என்ன சொல்றது சொல்லு சொல்லு ஃபேன்லா மாட்டியாச்சு மேல மொட்ட எத்துன் தெரிமா பேனு இருக்குது டேய் ரெண்டு ஃபேன் வந்து மாட்டி வெச்சுக்குது ஒரு டேபிள் ஃபேனுக் இதுக்கில்ல ஃபேன்ல்யே வீட்ல ஃபேன் அதிகமாகுதுடா எங்க வீட்ல இப்ப
ம் கீழ வந்து கூலர் கூலர் கூலர் இருக்குதுல்லா கீழ
கூலரு மேல வந்து டேபிள் ஃபேனு அதுகத்து ரெண்டு இது சீலிங் ஃபேனு
கிழயு சீலிங் ஃபேனுக்குது
கீழ ரெண்டு சீலிங் ஃபேனு
இன்னாடா பாவிங்களா
ஆ உங்குள்து போட்டீங்கிலே சீலிங்ஃ பேன் சின்னதா அது ஒன்னு மேல போட்டுக்றோ அவ்ள்தா
ஓஹோ
எங்க அண்ணன் சொல்றா எப்பா எனக் ஒரு ஃபேன் ஆட்ரு போட்டு குத்துரா காசு குத்துறேனிக்கிறா
ஒ இந்த பெரிய ஃபேன் வந்து சுத்தி காத்து வரு ஆனா இந்த சின்ன ஃபேன் வந்து ஒரே எட்த்துல்தா காத்து வரு ஆனா செரியான காத்து வரு
ஸ்பீட் அதிக
ம்க்ம்
ம் நா வந்து பெரிய ஃபேனு ரெண்டு ஆட்ரு போட்டே ஆ மேல கூலிங்காகுடா டிஸ்டபன்ஸே இல்ல லைட்டா ஃபேன் போட்டா போது ஒரே ஃபேன் கூலிங்கா தூங்கிடுவே அவ்ளா
அப்டே எய்ந்தனா டேபுளு டேபிள் மேல் லேப்டாப்பு ம் பெயிண்ட்டு அஷ்ட்டு கீழ வந்து இது
டேய் ஃபேன் ஆட்ரு பண்ணேன்டா அதுதான்டா டாய்ர்த்தி ஐநூருபா ஒரு ஜங்ஷனு சேத்து பெர்ஸாக்கும் பாத்தியா அந்த ஃபேன் சொல்ற பெர்ஸ்சு அது மொத்தோ மூணு பொருளு வந்து
ரெண்டு ஃபேனு ஒரு அயன் பாக்ஸ்சு அயன் பாக்ஸ் நல்லாதா இருக் புதுசு அப்டே வெச்சுகிற வீ்ட்ல ம்க்ம்
எப்டி ஃபேன் அப்டி தந்துருவாங்களா இல்ல பாட்ஸ் பாட்ஸ் பாட்ஸா தருவாங்க அத நீ செட் பண்ணிக்கணுமா
ஆமா பாட் பாட்டா தருவாங்கோ நம் செட் பண்ணணு மோட்ருல அப்டேதா இருக்கு நம் மாட்றத்தாகிது அப்டே பிக்சிங் தான்டா நம்ளுக்கே தெரியு நீ மாட்ற மாறியிருந்தா அவுங்களுக்கு வந்து எர்நூர்பா குடுக்குணு ஒரு தவ ஒரு ஒரு வருஷோ வாரண்டி குத்துருவா நம்பர்லா குத்துட் போவா ஒரு வர்ஷோ வாரண்டி எல்லாமே
ஓன் ஓபன் பாக்ஸ் டெலிவரி தா போட்டா அது கூடோ ஆ
நீங்ளா மாட்டிங்களா
நாங்களே மாட்டோ நானு எங் மாமா
ஹலோ
கேக்கிது சொல்லு
ம்
ஈசி தான்டா கம்பி போட்டு கொக்கி மாரி வெல்லிங் அஷ்டா கூட ஈசியா இருக்கு அவ்ள்தா
ம்
ம் என்னடா மல வர மார்கிது மல வரமாட்டுது தோ வந்துச்சு நின்னுச்சா
முடி வெட்டவா போறோ
அ முடி வேற வெட்னு ட்லே எட்துலாமான் பாக்குற ஷாட் ஃபாம் ஷாட்டா எட்த்துகுவியா
நீ வெட்டி நாவுல
அ
நீ வெட்டிலா
நீயே வெட்டிற்லான்ட்ற்யா குத்தி சாட்டா எட்த்து உட்ருவுண்டா வா
ஆனா ஃபங்க்குலானு
சாட்டா எட்த்து
ஃபங்கு உட்டு ரெஸ்ஸு சாட்டாரா இருகு
அ
ரொம்ப சாட்டடா எடுக்காத நல்லா இருக்காது
அ டேய் லைட்டா மேல ஃபுல்லா மேல் லைட்டாதாண் டப்பாங் மேல அவுங்ளுக் முடிஞ்ச மார்தா சும்மா இதுங் பண்றதாங் தெரி மாட்டிங்குது
அன்னிக்கு அனி வெட்ட மாரி உட்ட நல்லா இருக்காதா உனக்கா
நல்லாதா இருக்கு உனுக்கு லைட்டா முடி இத கம் பண்ட்டு டேய் பின்னாடி வந்து நம்ம வந்து லைட்டா போ இது மார்லா ஃபுல்லா உடாத ப்ளைனா உட்டுர்னு அப்டே ப்ளைலனா உட்டுர்னு இல்ல ஒன்லெல் டூல மொட்ட எடுக்குணு போட்டு வித மாரி இருக்னு அப்பதா நல்லார்க்கு அப்புதா பாகறதுக்கு நல்லா இருக்கு ஃபங்கு உள்ளா அது ஃபுல்லாவே மழ பெய்ர்ந் நின்னுச்சு
ம் மழயே பெய்ல ஆச்சிரிமா இருக்கு
பா போத்தோ அப்போத்தா போதுங் இர்ந்சசு
மழபெஞ்சனா பண்ணுவீங்க அத புகலு அ மந்த்ரி நின்னா நின்ட்டு அப்புறோ படிப்பீங்ளா
ஆமா ஆமா
அங்யே ஓர்மா போய் நிப்பீங்க
புதில
அங்கேங்கே எடு அங்கேங்க எட இருக்குது ஓரமா போய் நிக்கற்துக்கு
ஒத்தேகு மா மாரி இருக்கு அங்க போய் நின்ற்வோ
ஓஹோ ஏன்டா அங்க மழைலா வராதா
அங்க லைட்டாதா அடிக்கு சர்ல் சார்ல் லைட்டாதா அடிக்கு
ம் ம் பரவா இல்ல
பா
ஆ என்ன கேம்லா விளாட்ரியா இல்லயா
டைஸ் நேத்து அன்னைக்கு முந்தா நேத்தாண்டா எப்புயோ ஏத்துன ஃப்ரெண்டு் சொன்னானு ஒரே வாட்டுக்குள்ள போய் இப்பியா வர்ணு
ஆ
இப்டியே ஆட்னோன்டா மிஞ்சுபோ சிரிப்பா இருந்து எனக்குலா
யாரு ஒய் எந்து எந்தடில விளாட்ன வொய்ப் இடில்யா
இல்ல இல்ல அது இது வொய்டுதா உன் பேர் மாத்துன அந்த இதுதா
ஆ எப்பா அட்த்தா விளாடிகிட்டு போல்துயா அதா காட்டிசா
சிதிப்பாக்குது இன்னாடா கேம்ல உள்ள ஏதேதோ பண்றாங்க ஒண்ணுமே புரில எனக்கு
உம்
சீனு சொல்றா டேய் இப்டி போய் இ ரிவியூ பண்ணு அப்டி போய் ரிவியூ பண்ணுன்றா டேய் இன்னாதாண்ட பண்ணு எனக்கு கேம்ல ஒண்ணுமே புரிலடா எனக்கு
அ எத்தனைபேரு யார் யார் வெளாட்னா அவே பேரு நேது கேம்ல
ஆ கேம் செஞ்சது அடுத்து இவே பேர் தெர்
ஓ கார்டுன்னு ஒ கார்டுன்னு ஒருத்தே இருப்பானே அவனா காட் கில்லர்
ஆமா ஆமா
ம் கேட்டிருப்பனே யாரா என்னடா பேர்லா மாத்திக்கிற அப்டின்னு
ஆமா ஆமா நா சொன்ன தம்பி இஸ்மா
ம் ஆ அப்ப ஜாலியா இருந்துகிரிங்கோ இப்போ திருப்பி டெலிட் பண்டியா
ம் ம் டேலிட் பண்ணல வெச்சுக்கிற டேலிட் அ
எ உட்ருடி
வெறுப்படிக்குது எப்பயுமே கேக்குதா
அ அ ஆ
வெறுப்படிக்குது கேம் வெளாட்றத்துக்கே
அ ஆ இப்ப டெலிட் பண்டியா இல்லியா
எ டெலிட் பண்ணல உன்னு
ஓ பண்ணாதா பசங்கூட எதா விளையாடத்துக்காக வெச்சிரு டேய் ஆனா நம்ளுக்கு ட்ரிப்பு நம்பௌ ட்ரிப்பு போம்போதுலா நா நாலா தெரிமா நெனச்சி வெச்சிருந்தே அது பண்லா இது பண்லானு
நா நானு
நானான இரு அப்றோ சொல்றே இரு எவ்ளோவோ நெனச்சினு போனே டா ஆனா அந்த அளவுக்குல நா ஒண்ணுமே பண்லடா
ஆ அந்த அளவு வெர்த் இல்ல நம்ப ஆளுங்க வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க கோஆப்பரேட்லா பண்ண மாட்டாங்க நம்ம பசங்க தெரிஞ்சிக்கோ ஃபர்ஸ்ட் நம்ம பசங்க அவே அவே இஷ்டமா போயினே இருப்பானுங்க ஜாலியா
அதா வெறுப்பாவுது
அதா நம் பசங்கோ ஃபோட்டோ எடுக்குறதுக்குன்னு ஒரு ஆள் வெஷ்டானுங்கோ பாவோ பா போன சேந்தல்லா பாத்துக்கோ எடிட் பண் எடிட் பண்ணறாங்கால வீடியோவ அவே நெலமல்லா யோசிச்சி பாரு அப்போ
ம் தேவல்லப்பா அவே
இதுலயே வீடியோவ அவுங்க அம்மா சேர் சேர்